ஆ சாப்
ம் சாப்ட்டாச்சு நா அந்த பாப்பாவ பாத்துட்டு இருக்கேன்ப்பா அவுரு மாமா பையனுக்கு நி நிச்சி ஒரு பொண்ணு பாக்க போயிருக்காங்க அம்மாவுமா அவரு போயிருக்காங்க
ஓ அப்டிங்களா செரி செரிங்க வீட்ல விசேஷ் அடுத்து ம் சந்தோஷந்தா உங்களுக்கு
ஆமாமா மாமா பையனுக்கு அதனால அவுங்களுக் பேயிருக்காங்க அவிங்க ஊர் சைடுனால அவருக்கு சரியா யாருக்கு அவுங்களுக்கு அட்ரஸ் தெரியாதனால இவரு கூட்டிட்டு போயிருக்காப்படி அந்த ஏரியா கொல்லிமல சைடுனால இவருக்கு எல்லாமே தெரியு
செரி செரிங்க
அதனால அங்கே கூட்டிட்டு போயிருக்காரு
கொல்லிமலையில என்னென்ன இருக்கு
ஆ ஆ இல்ல வா
கோங்களா
அம்மா வரலப்பா சேர் கொண்ட ஆ சேரி
நாளைக்கா வந்து பாத்தீங்கன்னா தம்பிக்குமே ஸ்கூலுங்க அதனால காலையில பாத்தீங்கன்னா ஸ்கூலுக்கு வந் து நாங்க அனுப்புனுங்க இப்பதா வந்து புக்குக்குல்லா வந்து அட்ட போட்டுட்டு இருக்கோ அதனால நாளைக்கா நாங்க வந் து ஸ்கூல் தொடங்கவே நாளைக்கா ஸ்கூல் வந்து தம்பிக்கு அனுப்பனுங்க
ஓ அப்டிங்களா செரி செரி இங்க வந்து கொல்லிமலைல வந்து எல்லாமே ஃபேமஸ் பா நீ நீங்க வந்தது இல்லைங்களா
நா வந்தது இல்லங்க எந்த ஊர் பக்ககோங்க இருக்கு கொல்லிமல ஓ அப்டிங்களா சேரி சேரிங்க நாங்க அந்த பக்கோ வந்தது இல்லங்க
நாமக்கல் டிஸ்ட்ரிக்கு இது வந்து அ அதிகமா மா இதுதாப்பா அதிகமா இருக்கு அருவிதா அதிகமா இருக்கு
ம் கா வெயிலா இருக்குங்ளா எப்டி
இல்ல இல்ல இந்த ஊட்டி கொடைக்கானல் எப்டி இருக்கோ அதே மாரி அங்
அதே மாதிரி இருக்குங்ளா சேரி சேரிங்க ஆனா ஏதோ கேள்விப்பட்டிருக்க கொல்லிமலை பக்கோ வந்து இந்த அ மளிக பொருட்கள்லா மலிவா கெடைக்கு அப்டின்னு நீங்க அங்கதா போய் வாங்குவீங்ளா
ஆமா இவைங்களுக்கு வந்து அது பக்கனால நாங்க அவைங்க ஊர்லருந்து ஒரு ஒரு மண்நேரோந்தா
ம் ஏ அங்க மட்டு வெல கம்மியா கெடைக்குது
அங்கேயே விளயுது நான்தா சொன்னல ஏ ஏ என்ன ஏலக்கா செடி கொண்டு வந்தன்னு சொன்னல்ல
ஆமா ஆமா காஃபி கொட் ட செடி
அ காஃபிக்கொட்டசெடி ஏலக்காச்செடி ரெண்டு செடியு கொண்டு வந்தேங்
சேரி சேரிங்க
அதனால அங்க வந்து ரொம்ப ஏலக்காச் செடி கொ பலாப்பழ மரோ அப்றோ அதெல்லா அங்க ரொம்ப சீப்பா கெடைக்கு
அப்டிங்ளா
ம்
இங்கவே இப்போ வேற ஊர்லந்து வாங்கனோன்னா கொரியர் அனுப்புவாங்ளா வேற ஊர்லந்து வாங்கனுன்னா கொரியர் அனுப்புவாங்ளா
கொரியர்லா அப்டில்லா யாரு எனக்கு தெரியாது யா போனாதா அங்கப்போய் கேட்
சேரிங்க சேரிங்க கோயில் எதுனா இருக்குங்ளா அந்த
கோயில்தா நெறைய இருக்கு அங்க ஃபுல்லா எங்க கொல தெய்வ கோயிலே அங்கதா இருக்கு அம்மா வீட்டு கொலதெய்வ கோயிலு அங்கதா இருக்கு மல உச்சியிலதா இருக்கு, இவருடைய கொல தெய்வ கோயிலு அங்கதா இருக்கு
சேரி சேரிங்க நாங்களு ஒரு வாட்டி போனோ ஆனா ஒரு வாட்டி நாங்க பாத்துட்டு இருந்தோ அந்த மாதிரி வந்து கொல்லிமல பக் கோலா இந்த மளிகப் பொருட்கள்ல்லா விப்பாங்க அ ரொம்ப வந்து கம்மி ரேட்டுக்கு வந்து கூப் டுனு இருப்பாங்க இந்த மெளகுல்லா வந்து பாத்தீங்னா நெறையோ ஒ இங்கல்லா ரேட் அதிகமா எல்லா பக்கமு இருக்கு அங்க கொஞ்சோ இவ்ளோ கிலோ இவ்ளோ கம்மிக்குனே குடுத்துன்னு இருந்தாங்க
ம்
அதனாலதா கேட்டங்க நாங்க வந்து பாத்தீங்கன்னா இந்தன்ன ஒரு வாட்டி சுற்றுலா போனோ அ அப்ப எப்பவுமே தம்பி பர்டேக்கு எங்கனா போவோ போன வாட்டி போல எங்க மாமியார் வீட்டுக்கு தா போனோ அதுக்கு முந்தன்வாட்டி தா பாத்தீங்னா என்னனா இங்க போ அ ஒ இந்த நாகர்கோவில் பக்கோ போனோங்க சும்மா வந்து இந்த நீர்வீழ்ச்சிக்கு போனோ அதுக்கப்றோ இந்த சும்மா வந்து வாடக்கி வண்டி எடுத்துட்டு சும்மா ரோட்லே இந்த மல பகுதியிலலா போயிட்டு வந்துன்னு இருந்தோ அங்க போனது நல்ல ஒரு அனுபவமா இந்துச்சி நல்லா இயற்கையா இருந்துது நாகர்கோவில் அந்த கன்னியாகுமரி பக் கோ வந்து போனோ மூண் நாள் வந்து து ஒரு ஓட்டல்ல தங்கிட்டு ஒர்ஒரு நாளிக்கி ஒரு ஒரு எடோ வந்து பாத்துட்டு போயிட்டு வந்தோங்க நல்லா இருந்துது அதுக்கப்றோ அந்த பக்கோ ஒரு அரண்மனையுமே ஒன்னுந்துச்சு பத் பத்மநாமப்புரம் சொல்லிட்டு அதுமே நல்லா இருந்துது அங்குமே போயிட்டு வந்தோ அப்புற திற்பரபூர் ம் திறுப்பரப்பு சுட் நீர்விழ்
பார்ட்ருல அதனால சூப்பராக இருக்கு அங்க கிளைமேட்டு நல்லார்க்
ஆமாங்க அங்கக போ போற வழிலே ஒரு எட்த்துல பாத்தீங்னா நாங்க வந்து ஒரு இடத்துல தண்ணி போயிட்டு இருந்துது அப்புற நாங்க வண்டிய நிறுத்தி எ அப்புற அங்க போய் கொஞ்ச நேர தண்ணில வந்து விளாடிட்டு அதுக்கப்புற வேற ஒரு இடத்துக்கு போ வேற நீர்வீழ்ச்சிக்கு போறதா போய்ட்டுந்தோ ஆனா எடைலே ஒரு இடத்துல தண்ணி வரவே அங்யே வண்டிய நிறுத்திட்டு போய்ட்டோ ஏ எந் தம்பி எ பையனு பாத்தீங்னா எது திரு திருனு முழிச்சுட்டு இந்தாங்க என்னன் ப பாத்ரூம் பண்ணிட்ருந்தா எங்களுக்கு செரி எறங்கி இங்யே கழுவிட்டு போவோன்டு கழுவி அங்யே கழுவி வுட்டு அதுக்கப்புற அப்டே டிரசமாத்தி கூட்டின் போயிட்டோங்க எப்பமே வந்து வேல
டைமுவ்வு ம் கண்டிப்பா நாங்க கொல்லிமல போவோ நாங்க வந்து கேட்டு விசாரிச்சு சொல்றேப்பா இவரோடை பிரண்டு வந்து பிசியா இருக்காங்க அந்த கொல்லிமலைல சின்ன வயசுல இருந்து இன்னொ வரைக்கு ஃப்ரெண்டு அந்த பொண்ணு எனக்கு ஃப்ரெண்ட் ஆயிடுச்சு நா அந்த அவருக்கு இவுங்க ரெண்டேர் ஃப்ரெண்டு அவுங்ளுக்கு பைய ஒன்னு பொண்ணு ஒன்னுங்ளா அந்த அண்ண வந்து ம் ஏனா அவுங்ளுக்கு கோட்ரஸ் ஃப்ரீ அங்க போய் தங்கனா ஸ்டே பண்ணா அதனால ஒரு மூண் நாள் நால் நாள் போய் ஸ்டே பண்ணிக்குவோ அ அதனால வந்து போனம்னா நாங்க நா சொல்ற கண்டிப்பா சொல்ற கொரியர் பண்ண முடியுமா அப்டின் கேட்டு பாத்துட்டு சொல்ற நீங்க வேணா உங்ளுக்கு பண்ணி தர சொல்ற மாரி பண்ணி தரே
மெளகு சீர ஆ கேக்குதுப்பா மெளகு சீரகோ எல்லாமே ஈஸியா கெடைக்கு கம்மியான ரேட்டாவு இருக்கு
ஆமா ஆமாங்க பரவால்ல அங்க தெரிஞ்சவங்க யார்னா இருக்கவே உங்களுக் கு கொஞ்ச சுலபமா இருக்கு நாங்களு இந்த ஊட்டி பக் கலா போம்போது நெனைப்போ ஏலக்கா வந்து வாங்கணுன்ட்டு ஆனா இது வரைக்கு வாங்கன்தில்ல ஊட்டி பக்கமா கொஞ்ச கம்மியாதா இருக்கு கடைசியா நாங்க ஊட்டிக்கு தாங்க போய்ட்டு வந்தோ அ உங்க ஊருக் போயிருந்தாங்க ஒ நிச்சதார்த்தத்துக்கு அப்ப வந்து பாத்தீங்கன்னா ஆ செரி நம்ம வண்டில எங்கன்னா போலா எங்கியுமே போனதுல்ல டூ வீலர்ல போனுன்னு ஆச அதனால போலான்ட்டு ப்ளான் பண்ணிர்ந்தோங்க அப்றமா பாத்தா இவுங்க இவுங்களோட அண்ணி இருக்காங்ள அவுங்க வந்து நாங்களு வரோ நாங்களு வரோன்ட்டு அதுக்கப்பற அவுங்களு வன்ட்டாங்க கடசி வரிக்கு வண்டில தனியாவே போ வுட மாட்டாங் போலற்க்கு அந்த மாரி ஆய்டுச்சு அத மா அப்ற தனியா போலான்ட்டு வான்னா இவுங்குளு வர வரன்னாங்க சே வாங்கன் ட்டு அவுங்க கார் வச்சிர்ந்தாங்க சேரி நாங்க கார்லே போயிட்டு வன்ட்டோ செரி அப்றொ அது அது ஒரு நல்ல விதந்தா அலச்ச இல்லாம பொய்ட்டு வன்ட்டோ அப்டின்ட்டு இர்ந்துது
க்யூ இ ஜா நல்லார்க்கு கூலிங்கா இருக்கும்ப்பா கீழ எறங்கும் போதுதா ரொம்ப வெக்காடே உங்களலா இருக்க முடியாது வண்டில வரத்துக்
அதுக்கப்றொ என்ன ஆய்டு ச்சு என்ன இது ஊட்டியா வேண் டவுட் ஆயிடுச்சு பகல்ல போய் ட்டு ஆ அதுக்கப்பறமா நைட்ல தா நல்ல குளூரா இருந்துது லில்லா ஒரே வெயிலு அந்த மாறி வெயில் அடிக்குது ஊட்டியாவேன் டவுட் ஆயிடுச் இந்த வெயில் காலத்துல பொய்ட்டு ம் அதுக்கப்ற கொஞ்சொ அந்த அளவ் போனதுல்லங்க கொஞ்சொ கொஞ்சொ இந்த கேப் ல்லா ஊட்டி கொடைக்கானல் இதெல்லா போயிர்க்கோ இப்ப தம்பி பொறந்தநாளிக்கு தா எங்கன்னா போலான்னு பேசிட்ருக்கோ ஃபஸ்ட் எல்லா போ இந்த மாசந்தாங்க இந்த மாசக் கடசில அ செரி இங்கர்ந்து கோவாக்கு போலாமான்னு பாத்துட்ருக்கோ கல்யாணஆன புதுஸ்லந்தே வந்து பாத் தீங்கனா எங்கியு போல அதுக்குள்ள பிரெக்னன்ட் ஆனமே ஆயிடுச்சுங்களா அதனால இன்னுமே பெரிய தூரமா எங்கியு போலங்க இப்ப எல்லா தமிழ்நாடு உள்ளவே போற மாயே இருக்கு செரி கொஞ்சொ தூரமா எங்கனா போயிட்டு வர்லா அப்டின்ட்டு பேசிட்ருக் கோ அதுக்குள்ள வந்து பாத்தீங்ன்னா அது அது செலவு
ஏப்பா அப்ற கோவா போனா ஒரு அம்பதுருவா வேணு ஏம்ப்பா
அவ்ளோலா இல்லங்க இங்கெந்து ஒரு பத்தாயிரொ இரவதாயிரத்குள்ளே போய்ட்டு வந்துல்லாங்க
முப்பதனாயிரனாவ்து ஆகும்ப்பா அப்பற நீங்க போய் இங்க ஸ்டேபண்றது ரூம்போட்டுண்டு மூண்நேர சாப்பாடு எதோ ஸ்நாக்ஸ்ஸு வெளிய சாப்புட்றதுல்ல ஆகிருப்பா
ஆகு ஆனா வந்து பத்தீங்ன்னா அவ்ள ஆஹாது நா எங்கள நாங்க வந்து ஒரு பத்தாயிர்த் லந்து பதினெஞ்சாயிர அப்பி போ ப இது பண்ணி வெச் சிர்க்போம் கொஞ்சொ நாங்க ஆல்ரெடி பிளான் பண்ணிட்டே தாம் போவோ அ இங்கெர்ந்து டிராவெல் இவ்ளோ ஆவுது அதுக்கப்றோ அங்க போனா ஒட்டலுமே வந்து ரொம்பொ காசுஅதிகமா இருக்க ஓட்டல் அந்த மாரில்லா பாக்க மாட்டொ அ கொஞ்சொ டிசென்ண்டா நீட்டா இருந்துச்னாலே போது அந்த மாரிதா பாப்போ எல்லாமே ஆல்ரெடி இங்க இர்ந்து பிளான் பண்ணி எவ்ளோ ஆகு சொல்லிட் டுப் பாத்துட்டு போனாதா இல்ல அங்க போனா நம்மக் க ஒரு பிளானே இல்லாம போண்னா செலவு அதிகமாயிட் டே இருக்கு எதுமே தெரியாம் போனா செரி ஏதோ ஒரு இதுக்கு இங்க தங்குலா அப்டின்ற மாறி முன்னாடி நம்ம ஏதோ புக் பண்ணிட்டொ இல்லைன்னா அவங்ககிட்ட கேட்டு எவ்ளோ என்னன் கேட்டுட்டு போணொன்னா சில ஹோட்டல்ல நம்ம காலையில நைட்டு சாப்பாடு குடுத்துருவாங்க மதியானோ மட்டு வெளில வாங்கி சாப்புட்ற மாரி இருக்கு போ அந்த மாரி தாம்மா சாப்பாட்டுக்கு ஒரு நம்மோ தா தனியானா மதியத்துல மட்டுந்தா சாப்புட்ற மாரி இருக்கு ரெண்டு பேரு தா கொழந்தைங்களுக்கு நம்ம சாப்புட்றது குடுத்துக்கிற மாரி இருக்கு ஆ நம்ம ஓரளவு இவ்ளோதா செலவு பண்ணனுன்னு போனோங்க சும்மா போயிட் ட்டு இஷ்டத்துக்கு செலவு பண்ணா அது அ வேஸ்ட்டா தா போகு காசு
ம் நீங்க இருக்குற ப்ளஸ்லயு வந்து மால்லெல்லா இருக்குங்ளா
என்னதுங்க
நீங்க இருக்குற எடத்துலயு மால்லெல்லா இருக்
ஆ மால் எல்லா இருக்குங்க என்னன்னா நாங்க கொஞ்ச பே சிட்டிக்கு வந்து கொஞ்ச வெளிய இருக்கோங்க அதுனால வந்து எப்பனாதா போவோ ரொம்ப டிராபிக்கு அந்த அளவு உள்ள போக மாட்டோ ப பத்து கிலோமீட்ரு இருவது கிலோமீட்ரு வரு ஆனா வந்து என்னன்னா இங்க இருந்து போறதே ரொம்ப கஷ்டங்கன்னா இங்க இதுக்கு முன்னாடிய எல்லா வந்து சென்னையில இருந்தோ அங்க வந்து சிட் சிட்டிக்குள்ளவே இருந்தோங்க அங்க வந்து சும்மா டைம் பாஸ்க்கு பீச்ஜுக்கு போவோ மால்கு போவோ எதன்னா ஒண்ணு போயிட்டே இருப்போங்க சனி ஞாயிறு ஆனா போது வீட்லயே இருக்க மாட்டோ அ பைக் இருக்கு எல்லாமே பொயிட்டு வந்துருப்போ இங்க வந்ததுல இருந்து ஒண்ணும் போறதுல்ல அதுக்கு ரொம்ப தூரோ கெடக்குது ஆ பாத்தீங்னா நம்ளுக்கு அந்த அளவு டிராஃபிக்கா இருக்கா இந்த டிராஃபிக்ல போறது கடுப்பா இருக்கு அங்க போனாலு ஒன்னும் பெருசா நல்லா இருக்காது என்னது பொயிட்டு நாங்க அஞ் தளவு மொதல்ல இங்க பக்கத்துலயே கொஞ்ச சில கடைங்களா இருக்குங்க துணி கடைங்க எது அதுன் அதுலயே எல்லாமே வெக்குற மாரி இருக்கு துணி இல்லாம மத்த விஷயங்கள்லா அ அது அதுனால அங்கேயே சும்மா வந்து பொயிட்டு வர மாரி இருக்குங்க
ம் பரவால்லங்க எல்லா அனுப்பவு போயிருக்கீங்க
ம் அ எல்லா ஊருக்கு போயிருக்கங்க ஆனா வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுக்குள்ளவே தாங்க போயிருக்கே கொஞ்ச தள்ளி போனா நல்லாருக்கு அதுதா எனக்கு வேணாங்க ரொம்ப சந்தோஷங்க நன்றிங்க நன்றி